ஆ நல்லா இருக்கியா மா
நல்லாக்கிறேங்கக்கா நீங்க
ஆ நல்லா இருக்கிறேமா இல்ல வீட்டாண்ட போயிருந்தே
ஆ சொல்லுங்கா
ஆ வீட்டாண்ட போயிருந்தே இப்பதா அம்மா வந்து தனத்துக்கு உடம்பு சரியில ஹாஸ்பிட்டலுக்கு போயிக்கிறனாங்கோ
ஆ கா ரொம்ப முடியல உடம்பு சர்ல்ல
ஏ என்னமா ஆச்சு
ஜொரோ வந்துருச்சிக்கா
ஜொரோ வந்த ரெண்டு நாள் கம் மூணுக்கலாமா போகலான்ல ஹாஸ்பிட்டல் பாக்கணுமா இல்லையா
போயிருந்தாங்க இருந்தே நாலு ஊசி போட்ட அப்போ கூட செட் ஆகுல கோல்டு மலையில ஆ மலையில நனஞ்சுனே வந்தேனா அது ஃபுல்லா கோல்டு ஆயிடுச்சு போய் இங்க புதூர்லே ஊசி போட்டே அப்போ அப்பறோ அருவிமணி ஆஸ்பத்திரில போய் ஊசி போட்டே கா
ஆ
ஆ போயிட்டு சளி பால் பொருள் எது சாப்பிட கூடாது ஆ சுடு தண்ணி குடிக்கணு
ம்
அப்டி நாங்க அதுக்கப்பறோ டீ ஃபால்டா சாப்பிட கூடாது அப்டின்னாங்கோ பிளட் செக் பண்ண சொல்லிக்கிறாங்கோ
ம் செரி செரி இங்கப்ப பிளட் டெஸ்ட் பண்ணிக்கோ பாத்துக்கோ ஏற்கனவே உனக்கு ஒடம்பு சரியாது போன மாசோ தா கொஞ்சோ செட் ஆச்சு ஒடம்பு மறுபடிக்கு எடுத்துக்குணு எப்டி ஐஸ்கிரீம் எதனா சாப்ட்டியா
இல்லக்கா மழையில நனைஞ்சு வரும்போது அது என்ன ஆச்சுன்னா ஒரு வாரமா நழ்ச ஈவினிங் ஈவினிங் நழஞ்சுட்டு ஃபுல்லா கோல்டு இதாயி
அப்டியா ஓகே ஓகே அது அவங்க டாக்டர் என்ன சொல்றாங்களோ கேட்டுக்கோ பால் குடிக்காது நைட்ல ஆ அது இன்னு நெஞ்சுசலி வந்து அதிகமாக்கிடு பால் குடிக்காத இது சிக்கன் எடுட்த்துணு வந்தேன்னா
இதுக்கு முன்னாடி நீங்க பிளட் நீங்க பிளட் டெஸ்ட் இது பண்ணீங்களே எப்டி இது பண்ணீங்கோ
பிளட் டெஸ்ட்டா எப்டின்னா உன்னய நா சொல்லிடுறே ஒருத்தருக்கு அதாவது பிரைவேட்ல பண்றதன்னா ஒருத்தர் போன் பண்ணாங்கன்னா வந்து எடுத்துன்னு போயிடுவாங்க பிளட்
ஆ
உனக்கு என்ன டெஸ்ட் வேணும் இப்போ ஜோரம் எத்தன நாள்க்குதுல்ல ஒடம்புல ஒனக்கு இப்ப பத்து நாள்ம் யாரு ஜோரம் ஒடம்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறேன் இப்பின்ன காய்ச்சலா இருக்கும்ன்ற தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பிளட் வந்து எடுத்துன்ன போவாங்க இப்போ மேக்சிமம்‌ ஒரு சி ன்ன ஒரு சின்ன ஜோரம் ஒரு நீர் ஜோரம் வருதுன்னு வெச்சுக்கோங்க ரெண்டு நாள் இல்லைன்னா மூணு நாள் தான் இருக்கணு மிச்சமா இருந்துச்சு இப்ப அஞ்சு நாளுக்கு மேலே இர்க்குது ஆறு நாள் ஏழு நாள் இரு க்குதுன்னா அது வந்து அந்த ஜோரம் வந்து வைரஸ் இன்பெக்ஷன் அதாவது நெறைய ஒடம்பு வந்து வைரஸ் பரவிட்டுக்குதுன்னு அர்த்தம் அதனால தான் வந்து டாக்டர்ல்லாம் பிளட் டெஸ்ட் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு
ம்
ஹ என்ன வியாதிய்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஏத்த மாரி நம்ம மருந்து கொடுக்கும் போது அது குணமாயிடும்
இப்ப பிளட் டெஸ்ட் பண்றதுக்கு எத்து எப்ப காலையில போறதா சாப்பிட்டு எப்டி இக்கு
இல்ல அவங்க சொல்லுவாங்க இப்ப சுகர் பேஷண்டா இருந்தா மட்டும்தான் இப்ப சக்கர நோயாளிங்கல்லாம் இருக்கிறாங்கலியா இல்லையா
ஆ
அவங்க வந்து காலையில சாப்பிடாம ஒரு டைம் பிளட் குடுத்துருணும்
ஆ
சாப்டாம அவங்க பிளட்டு்ல எத்தன சுகர் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க அப்பறம் வந்து சாப்பிட்டுருவாங்க சாப்ட்டுட்டு ரெண்டு மணி நேரம் கழி ச்சு அத டெஸ்ட் பண்ணும் போது
ம்
அது வந்து நல்லா இரு அது வந்து சாப்டத்துக்கு முன்னாடி எவ்ளோ சாப் ட்ட பிறகு எவ்ளோ நம்ம சாப்ற மருந்து வந்து கண்ட்ரோல் ஆவுதா செக் பண்றதுக்காக ஒரு பிளட் டெஸ்ட் அது நீ வந்து சின்ன பொண்ணுனால உனக்கு வந்து ஒடம்பு தானே ஜொர மட்டும் தான பிரச்சன உனக்கு சுகர் பீப்பில்லா இல்லல்ல நா அதனால ஆ உனக் வந்து என்ன பண்ணுவாங்க வெறும் பிளட் மட்டும் தான் சாப்ட பிறகு தான் போல ஒன்னும் தப்புல்ல நீ காலையில டிபன் சாப்டுறல்ல
ஆ
ஆ அந்த டைம்ல நீ இப்ப டிபன் சாப்ட பிறகு ஒரு மணி நேரம் இல்ல ரெண்டு மணி நேரம் கழிச்சி நீ ஹாஸ்பிட்டலுக்கு போகும் போது ரத்தம் ஊறிடும் ஊரும்போது ஆ எப்டி சொல்றது ம் அது ஊறிச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து வந்து ஆ எப்டி சொல்றது ஆ ரத்தம் ஊற ஆரம்பிச்சிரும் அதனால நீ அதுக்கு அதபத்தினா நீ கவலைப்படாத உன்னை வந்து ஹாஸ்பிடல் கூட் கூட்ன்னு போனும்லாம் அவசியம் இல்ல அவங்க வந்து பிளட்டு் மட்டும் எடுத்துன்னு போயிடுவாங்க வந்து
அதுவே‌ எனக்கே பயமாக்குது ரொம்ப வழுத்தி குத்தி விட்டாங்கன்னா எப்புறா ஏரிச்கேனே நான் கொஞ்ச வீக்கா இக்குறேன் அது
ஃபஸ்டு நீ அந்த வழிய பாத்து நினச்சுக்கோ பின்னாடி வந்து பெருச ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ ஒரு வியாதி நீ ஆரம்பத்துல ஆ ஆரம்பத் த்தில்லே வந்து அந்த பிளட் டெஸ்ட் எடுத்து அது என்னா வியாதின் கண்டு புட்ச்டாங்கனா டாக்டருங்க அதுக்கேத்த மாரி மருந்து குடுப்பாங்கப்பா மருந்து குட்த்தாங்கனா நீ கவலயே படாத ஒடனே கியூர் ஆயிடு பிரச்சனையே கெடையாது ஓகேவா
அதுக்குதா நானு எவ்ளோ ஆஸ்பத்திரி செலவு பண்றத் பேஜாராக்குது இவரு எங்க அப்பாவு வீட்ல இக்கறாங்க எங்க அம்மாவு வீட்ல இக்கறாங்கோ இப்ப வேலைக் போறதே நா தா எனுக்கு அடிக்கடிக் ஒடம் செர்லாம ஒடம் செர்லாம படுத்துனேக்கற்து பெஜாரா ருக்குது வேலைக் பலனா படுத்தா தண்ணாயிர்து அப்டியே ஈவுனிங் ஆய்டுச்சன்னா அப்டேயே குளுர் ஜொரோ மாரி வருது ஃபுல்லா அப்டியே அண்ணாந்து தா ஆய்ருது
ஆ இப்போ சாந்தர நேரத்துல வந்து குளுர் ஜொரோ வரக்கூடாது ஏனா ஒடம்புல வந்து சத்து கொறப்பாடு அதிகமாக இருக்குது இப்போ விட்டமின்னே இல்ல ஒடம்புல சுத்தமா இல்ல இன்ஃபெக்ஷன் ஒடம்புல ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குதுன் வச்சுக்கோ குளுரோ ஜொரமோ காட்டு
ம்
ஆ இப்ப இன்ஃபெக்ஷன் ஆவுல ஒடம்பு நல்லாதா இருக்குதுனா சாந்தர நேரத்துல உனக்கு ஜொரோ வரக் கூடாது வந்துச்சுனா பிரச்சன நா த அதுக்தா வந்து டாக்டர் என்ன சொல்லியிருக்றாங் உனக்கு அ இன்ஜெக்ஷன் போ இன்ஜெக்ஷன் போட்டு அப்போத்திக்கு வந்து அது கொறையறதுக்கான இன்ஜெக்ஷன் மட்டு தா போடுவாங்கோ கொணோ ஆவுனுன்னா ப்ளட் டெஸ்ட்டு எடுத்து என்ன வைரஸ் எந்த அளவுக்கு உங் ஒடம்புல பரவிருக்கு இல்ல இத சீக்கிரோ கியூர் பண்ண முடியுமா எந்த வைரஸு எ தலால அழிக்க முடியுன் பாத்தோனா டக்குனு வந்து ஆ இந்த பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுல மூலியமா மட்டு தா டாக்டருங்ளே வந்து ஒரு முடிவுக்கு வருவாங்கோ
ஏரிக்கினே எனக்கு எனக்கு கொலஸ்ட்ரால் எறக்குதுல அண்ணீ அதுக் எப்டி காலைல இன்னா ஜூஸ் குட்ச்சா நல்லார்க்கு
கொலஸ்ட்ராலுக்கு ஏ அ நெல்லிக்கா ஜூஸ் குடிமா
ஆ கோல்டு வேற ஆயிருல்ல எனக்கு
கூட பரவால்ல வேற என்ன பண்றது அ கம் கம்பல்சரி வந்து நீ நெல்லிகா ஜூஸ் குடிக்கனு இன்னொனு சுட தண்ணில தேன் கலந்து குடிச்சிட்டு வா கொழுப்பு கரைக்கு அது நல்ல கொழுப்பு இன்னொன்னு வந்து நெய்யீ நெய் வன்னன் நல்ல நெய் வந்து டெய்லி ஒரு நெய் ஸ்பூன் சாப்ட்றதுனால சுட தண்ணில இப்ப க ஒரு ஒரு டம்ளர் தண்ணி சுட வச்சிக்கிறன் வச்சிக்கிய ரொம்ப கொதிக்க கூடாத் தண்ணி கொஞ்ச சூடேறணு அந்த சூட ஏறு போது ஒரு ஸ்பூன் நெய்யீ இன்னா பண்ற ஒரு ஸ்பூன் நெய்யீ அதுல உட்டுற்ற ஓகேவா அத ஒரு ஸ்பூன் நெய்ய நீ உட்ரு போது கலக்கிடு அதுல நல்லா கலக்கிட்டு காலைல எழுந்து வெறு வயித்துல வா வாய்வு கழ்விட்டு அந்த ஒரு கிளாஸ் தண்ணிய மட்டு குடிச்சின் வா கரெட்டா மு ப்பது நாள்ல கொலஸ்ட்ரால் மறுபடியு போய் செக் பண்ணு
ம்
அழகா கொறஞ்சிட்டுக்கு
ம்
ம் ஏனா நெய்யீன்றது வந்து சுத் சுத்தமான பசு நெய்ல செய்றதுனால அது நல்ல கொழுப்பு குடுக்கும் ஒடம்ல நல்ல கொழுப்பு குடுக்கும் இப்போ ஒடம்புல நல்ல ஒ நல்ல கொழுப்பு அதிகரிக்க அதிகரிக்க கெட்ட கொழுப்போட அளவு வந்து கொறைய ஆரம்பிச்சிரு
ம் ம்
அப்டியு அப்டி எடுத்துக்கோ இது வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட்டு்பா இது சுடு தண்ணில வந்து தேன் கலந்து குடி அப்டில்னா சுடு தண்ணில வந்து நெய் கலந்து குடி நல்லதது ஒடம்பும் கொறையும் நீங்க ஒடம்பு கொறய கொறய கொறய கொழப்பும் கொ கரையத்துக்கு வாய்ப்பு ஃபிட்டாவு ஆயிடுவா ஒடம்பு
ம் சேரிக்கா அதுதா பண்லானுக்கிற நானு வய்ட்டு் வேற அதிகமாயினே வருதா சரி கம்மியானா கொறைக்லாம் ரொம்ப ட்ரெஸ்ஸுங்க வேற ஒரு பக்கம் டைட் டைட்டாய்ருது சரி கொஞ் இந்த வயசுக்கு கொஞ்ச இதா இருந்தா தான சிலிம்மா
ஆமாப்பா இருவத்தஞ்சி வயசுக்கு மேல வந்து ஒடம்பு போட்ருச்னா அது கொறைக்கது ரொம்ப கஷ்டமாயிடும் இப்போ நாப்பது வயசுக்கு மேல ஒரு வயசான காலத்துல வந்து அது ஒடம் போடும் போது அது ஒண்ணுதெரியாது ஓகே வா அது ஓரளவு நல்லத்தா வரு ஆனா நம்ப ஒரு குறிப்பிட் டா அந்த கு சின்ன வயசுல ஒடம்ப கொறச்சி கரெக்டா ஃபிட்டா வச்சுக்ணுனா எந்தப் பிரச்சனயு நம்ள அண்டாது நல்லாவேருக்கும்
ம் ம்
ம் தெரிஞ்சிக்கோ அதெலா தெரிஞ்சிக்கோ தெரிஞ்சி நீ இது பண்ணிக்கோ
அதுதா இது பண்லானுக்ற
சீக்ரொ எழுந்திரு ஜாஸ்தி நேரொ தூங்காத ஓகே வா
ஆ
சீக்ர எழுந்துட்டேன்னா ஜாஸ்தி நேர தூங்குல தூங்கா தூங்கா காட்டி என்னாகுது ஆ என்ன சொல்றது தூங்கிட்டே இருந்தா கூட அந்த பிரச்சன வரும்பா
ஆ நீங்க மின்ன எப்டி டயட் பாலோ பண்ணீங்க நீங்கோ ஒடம்ல முன்ன நீங்க உடம்பு சரிலன்னு இருந்தீங்கள்ல
ஆ
குண்டா இருக்கும் போது எப்டி டயட் பாலோவ் பண்ணீங்க
ஆ எனக்கு இப் இப்போ பரவால்லம்மா ஒரு மாசமா நான் அது அதுதான் அதுக்கு தான் பிளட் டெஸ்ட் எடுன்னு சொன்னே ப்ளட் டெஸ்ட் எடுத்தனால எனக்கு உடனே வந்து மருந்து மாத்தி கொடுத்தாங்கோ அந்த மருந்து குடிக்கவே இப்ப எனக்கு வந்து நல்லாயிருச்சி உடம்பு அதுக்குதான் நான் உனக்கு சொல்றேன் புரியுதா சும் ஆமா பிளட் டெஸ்ட் எடுக்கறதுக்கு பயப்படாத என்னத ரத்தம் எடுத் துறாங்களே வலிக்குதே ன்று எப்பமே பயப்படாத எப்பமே தைரியமா போயிட்டு அந்த பிளட்ட கொடுத்தா நம்ம என்ன நோயன்றத கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க டாக்டரு நம்ம நம்மளுக்கு ஆ பாத்திக்கலாம் அப்படின்னு நம்ம மனசு பெருசா வச்சொம்னு வச் ப பயப்படாம அந்த நோயும் சீக்கிரம் போயிடும் நம்மளை விட்டுட்டு அதனால பயப்படாது எதுக்குமே என்ன சப்போஸ் ரொம்ப பயமா இருந்தா சொ சொல்லு நான் வரேன் நான் கூட வந்து உனக்கு பக்கத்துல இருக்க உனக்கு சொல்றேன் நான் எ என்ன ஏதுன்ட்டு அப்ப ஒன்கு அந்த பயமு இருக்காது ஓரளவு கியுரா ஆயிரு ஒடம்பு ஒனக்கு
ஆ அதனால தா நானு உங்கல கேக்கலாட்டு இது பண்ணே
சேர் சேரி தனோ கேட்டது தப்பு இல்ல எனக்கு ஓரளவு ஒடம்பு ஓகே தா மின்னத்த விட இப்ப நல்லா ஓரளவு நல்லா சாப்பிட ஆரம்பிச்சுட்ட மின்ன மாரி மின்ன இருந்துச்சு ஒடம்பு ஒரு மாதிரி இப்ப பரவால்லப்பா நல்லாதா இருக்குது நல்லா இருக்குது ஒடம்பு மின்னத்த விட சரி தானோ அம்மாவ கேட்டேன்னு சொல்லு
ஓகேவா கேட்டேன்னு சொல்லு நானு அடுத்த கா அப்றோ வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுட்டுமா கால் பண்ணட்டுமா செரிமா நன்றி ம்